ப்ரோ
ஆ சொல்லு ப்ரோ என்ன ப்ரோ என்ன பண்றிங்க
ப்ரோ நம்ம என்ன ‌ப்ரோ பண்றோ கேட்ரிங்தா ப்ரோ பண்றோ
செரி ப்ரோ இவ்ள கால்லயாவா ப்ரோ சாப்ட்டாச்சா
ப்ரோ எங்க ப்ரோ டைமே கெடைக்க மாட்டுங்குது ப்ரோ சாப்பிடதுக்கூடோ
ஆ ஹ தா ம் இந்த ஒரே நிமிஷ ஒரே ஒரு
சேரி ப்ரோ சேரி ப்ரோ
சூப்பர் டே சீக்கிரமா வாடா
வர்றம் ப்ரோ
செரிடா நாலு மணிக்கு போனுன்டா இது சண்டல வீட்லதான்டா இருக்க இந்த சம்பள தான்டா ஃபங்க்ஷன் தெரில டே நாலு மணிக்குலா வந்துடுறா எனக்கு தேவப்படுது
சேரி ப்ரோ
ஆ செரி
நீ எப்டி ப்ரோ
புரில ப்ரோ
நீ எப்டி வருவ ப்ரோ
நா நல்லாருக்க ப்ரோ நீ ப்ரோ
ம் சேரி ப்ரோ
நல்லாருக்கியா ப்ரோ நீ
ஆ நல்லாருக்ற ப்ரோ
ம் என்ன ப்ரோ பண்ற என்ன படிச்சுட்ருக்கிங்க
ப்ரோ நாந்தா சொன்னனே ப்ரோ இப்ப வந்து ட்வெல்த்து முடிச்ச
டுவெல்த்து இப்பதா முடிச்சிங்ளா ப்ரோ
ஆமாம் ப்ரோ
செரி ப்ரோ நெக்ஸ்ட்டு
அதான்னா எதா காலேஜு நல்ல காலேஜு எதுனா ரெக்கமெண்ட் பண்ணிங்கன்னா போலானிக்ற
ஓ அப்டியா ப்ரோ செரி ப்ரோ டுவெல்த்து என்ன குரூப் ப்ரோ படிச்சிங்க
ப்ரோ இது ப்ரோ காமஸ் ப்ரோ
ஓ ஆட்ஸ் குரூப்பா
ஆமா ப்ரோ
கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன தப்போஸ்ப அக்கௌன்ட்ஸ் அந்த மாரி சப்ஜெக்ட்டா ப்ரோ வரும் ப்ரோ டுவெல்த்ல செரி ப்ரோ டுவல்த்ல எப்டி ப்ரோ நல்ல மார்க்கா எவ்ளோ மார்க் ப்ரோ நீ
ப்ரோ ஒரு ஃபைவ் ஃபிஃப்டி வந்துருக்கும் ப்ரோ
ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு ஃபைவ் ஃபிஃப்டியா ப்ரோ
ஆமா ப்ரோ
பரவால்லயே ப்ரோ நல்ல மார்க் எத்துக்கிறியே ப்ரோ செரி ப்ரோ காலேஜ் செரி என்ன மாரி டிகிரி போட போற ப்ரோ
ப்ரோ அதா ப்ரோ ஐடியா இல்லாம இக்கற
சேரி ப்ரோ சேரி ப்ரோ காலேஜ்னா வந்து நா படி ச்சது வந்து வேல்டெக் காலேஜ் ப்ரோ
ப்ரோ அதெல்லா செட் ஆவாது ப்ரோ அவ்ளோ பெரிய காலேஜ்லா
ஏ ப்ரோ நல்ல காலேஜ் ப்ரோ நல்லாருக்கு டீச்சிங்க்லா நல்லாருக்கு ப்ரோ டைமிங்கு கரெக்டா இருக்கு கால்ல நைன் ஓ கிளாக் போ ப்ரோ கால்ல நைன் ஓ கிளாக் போனோனா நைன் தேர்ட்டிக்கு க்ளாஸ் ஸ்டார்ட் ஆகு நீங்க வந்து உங்க லொகேஷன்ல இருந்து பாத்தா நைன் ஓ கிளாக் கெளம்புனாலே நைன் தேர்ட்டிக்கு நீங்க காலேஜ் போயிடுவிங்க கரெக்டா
ஆமா ப்ரோ
ஆ அப்றோ வந்து நைன் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் ஆச்சுனா வந்து டூ தேர்ட்டிக்குலா முடிஞ்சிரு ப்ரோ டூ தேர்ட்டிக்குனா அப்போ நீங்க வந்து த்ரீ ஓ கிளாக்லா வீட்டுக்கு வந்துர்லா
ப்ரோ நா பஸ்ல தா ப்ரோ வர முடியு அதா ப்ரோ கேக்குறே
ஒ பஸ்லனா கூட ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அவ்ளோ தா ப்ரோ அதுக்கு அதிகபட்ச அவ்ளோ நேரந்தா ப்ரோ அது முன்னாலலா வந்து ஆர் சான்சே இல்ல ப்ரோ அதே மாரியே இந்த கான் இங்க வந்து எப்டி சொல்றது டீச்சிங் நல்லா இருக்கு ப்ரோ டீச்சிங் வந்து வேற லெவலா இருக்கு ப்ரோ
சேரி ப்ரோ சேரி ப்ரோ
ஆ அப்றோ வந்து அங்க ஸ்டாஃப்ஸு வந்து பசங்க கிட்ட ஜாலியா பேசுவாங்க அது மாரி டவுட்ஸ்னா வந்து பண்ணாலு கிளியர் பண்ணுவாங்க இங்க காலேஜ் ம் ட் டவுட்ஸ் மட்டு இல்ல ப்ரோ வெளில எதாச்சு பண்றீங்கனா கூட அந்த டவுட் ட்டு அங்க கேட்டா கூட அவ்ங்க வந்து அவ்ங்களால முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ப்ரோ
சேரி ப்ரோ நா பாக்குறே ப்ரோ
ஆ நீங்கோ சேர்றதுனாலு சேர்லா இப்ப வந்து முன்னாடி படிச்சிருப்பாங்களா அவ்ங்கக்கிட்ட பண்ணா அவ்ங்களுக்கு வந்து ரெஃபரல் மாரி வரு ப்ரோ இப்போ உங்ள அந்த காலேஜ்ல படிக்கிறவ்ங்க யாருனா சேத்து விட்டா அவ்ங்க ஃபீஸ்லருந்து கொஞ்ச ரெடியூஸ் ஆகு அந்த மார்லா இருக் கு ப்ரோ நீங்க டேரக்டா போய் சேர்றத்துக்கு ரெஃபரல் மூலியமா சேர்றத்துக்கு வித்தியாச நெறைய இருக்கு ப்ரோ
சேரி ப்ரோ அங்க எதுனா கேன்டீன் எதுனா இக்குதா
ப்ரோ கேன்டீனு ஆ மெஸ்ஸு நெறையா இருக்கு ப்ரோ சாப்புட்றதுக்குலா பிரைவேட் கேன்டீனு ஒரு காலேஜ் மெஸ் இருக்கு இருக்கு காலேஜ் மெஸ்ஸு இருக்கு காலேஜு மெஸ்லெல்லா போனா அஃபோர்டபுள் ப்ரைஸ் தா ப்ரோ நம்ப வந்து அ என்ன ரேட் இருக் கு பசங்களுக்கு எவ்ளோ ஆ என்ன ரேட்டுக்கு சீப்பாவு இல்லாம ஒரு மீடியம் ரேஞ் போகு சாப்பாடு வந்து அதிகமா தருவாங்க நல்லா இருக்கு ப்ரோ ஒக்காந்து சாப்புட்ற வசதி இருக்கு தண்ணி வசதி இருக்கு ப்ரோ காலேஜ்ல அப்பறோ பிளே கிரவுண்ட்டு வெளாட்றதுக்கு பிளே கிரவுண்ட்லா நெறைய இருக்கு ப்ரோ இப்பயே நாலஞ்சு பிளே கிரவுண்ட்டு இருக்கு ப்ரோ காலேஜ் உள்ள
சேரி ப்ரோ நீங்க காலேஜ் முட்ச்ட்டீங்ளா
ஆ ப்ரோ நா இந்த வர்ஷந்தா காலேஜ் முடிச்சிடே நானு அந்த காலேஜ் தா படிச்சே நல்ல காலேஜ் ப்ரோ நா இப்போ வந்து எந்த இதுவு இல்லாம இப்ப அரியர் இல்ல இல்லாம காலேஜ் நா கம்ப்ளீட்டா முடிச்சிட்டே ப்ரோ அது இல்லாம பிளேஸ்மெண்ட் சப்போட்டு வரு நா பிளேஸ்மெண்ட் சூஸ் பண்ல ப்ரோ எனக்கு வந்து ஒவ்வொரு பிளேஸ்மெண்ட் ஆக்சுவலா அதுல இது இல்ல நா ஹையர்ஸ்டெடிஸ் பண்ண போறன்ட்டு அந்த பிளேஸ்மென்ட்லா நா வேணான் சொல்ட்டே ப்ரோ உங் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதனா நீங்க பிளேஸ்மெண்ட்ல கூட நீங்க இது பண்லா
ரொம்ப நல்ல மனசு போல ப்ரோ உங்களுக்கு
ஏ ப்ரோ அப்பிட்லா இல்ல ப்ரோ
செரி ப்ரோ இந்த காலேஜ் பஸ்சு அதெல்லா எதனா இருக்குதா
ஆ ப்ரோ காலேஜ் ட்ரான்ஸ்போர்ட் கூட இருக்கு ப்ரோ ஆனா வந்து அதுங்கல்லா வந்து குறிப்பிட்ட டைம் இருக் க்கும் ப்ரோ இந்த டைமுக்கு பிக்கப் பண்ணிப்பாங்க இந்த டைமுக்கு தா வந்து இது பண்ணுவ ட்ராப் பண்ணுவாங்கா ப்ரோ
அது நம்மளுக்கு செட் ஆவாது போல்தே ப்ரோ
ஆமா ப்ரோ காலேஜ் டைம்னா வந்து உங்களுக்கு மட்டு இல்ல ப்ரோ வேற பிரான்சி தா வேல்டெக் தே வேற எதுக்குள்ள ப்ரோ அவுங்களு வுட்டு அந்த ரூட் வழியா போற பசங்க அங்க படிச்சிருந்தாங்கன்னா அவுங்களு வர வரைக்கு அந்த பஸ் வெயிட் பண்ணு ப்ரோ
அவுங்களுக்குன் தனியா எங்கனா இது பண்ணிருப்பாங்களா அந்த இதுவுல்லா இந்த கேன்டீன்ல்ல சொன்னீங்க பாருங்க
ஆமாம் ப்ரோ ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஒரு கேன்டீனு ஒரு கிரவ் அந்த மாரி தனித் தனியா இருக் கு ப்ரோ ஏன்னா வந்து அவுங்ளு இந்த இதுவுல வந்து ஏதாச்சி பிரச்சனையா ஆவர்த்தா அந்த மார்ல்லா இருக்க கூடாதுல ப்ரோ
ஆமா ப்ரோ
அதனால வந்து எல்லா செப்ரேட் செப்ரேட்டா இருக்கு மோஸ்டா அவாய்ட் பண்ண ரொம்ப அந்த சைடு போறதோ அவுங்க இந்த சைடு வர்றதோ மோஸ்டா அவாய்ட் பண்வாங்க ப்ரோ ஏன்னா வந்து ஏதாச்சி ப்ராப்ளம் ஏதாச்சி வ வரப்போதுன்றதுக்காக வந்து யாரும் போய் மிங்கிள் ஆக மாட்டாங்க ப்ரோ
ஆமா ப்ரோ செரி ப்ரோ ம் அது இல்லாம இந்த
எது ப்ரோ
இருப்ரோ இருப்ரோ சொல்ற பீஸ் பீஸ்சு
ஆ பீஸ்லா வந்து செமஸ்ட்ருக்கு ஒரு செவன்டீன் அவ்ளதா ப்ரோ அதெல்ல கம்மி தா ப்ரோ ஃபீஸ்லா வருஷத்துக்கே வந்து தெர்ட்டிபோர் தா ப்ரோ வரு
யூனிசிட்டியில்லா ப்ரோ
யூனிசிட்டியில வந்து அது எப்டின்னா வந்து நீங்க எடுக்குற மார்க் வெச்சி கட் ஆஃப் ஃரெஷ்ஷா வரும் ப்ரோ நீ எவ்ளோ மார்க் எடுத்துக்கிறங்களோ அதுக்கேத்தா மாரி வரும் ப்ரோ
செரி ப்ரோ ஏன்னா காலர்ஷிப் அது மாரி எதனா இருக்குதா
ஆ ஸ்காலர்ஷிப் கூட இருக்கு ஆனா வந்து அது யார் யாருகுன்றத அது எனக்கு செரியா தெர்ல ப்ரோ அது நீங்க டேரக்ட் டா வந்து காலேஜ்ல வந்து நீங்க விசார்ச்சிங்கனா அத பத்தி கிளியரான ஐடியா வந்து அவுங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ப்ரோ உங்களுக்கு
செரி ப்ரோ ஒரு நாளுக்கு வந்து பாக்கற ப்ரோ
ஆ சரி ப்ரோ யூனிசிட்டியு வந்து நல்லாதா ப்ரோ இருக்கோ உன்னு வந்து எப்டி சொல்றது கிளாஸ்சு அப்பறோ வந்து அந்த ஆம்பியன்ஸ்ன்னுவாங்கல்ல ப்ரோ கிளாஸோட அந்த செக்ஷன் டீச்சிங்து இத ஒரே நிமிஷ ப்ரோ ஆ
சேரி வெயிட் பண்றே ப்ரோ
ம் சொல்லு நா
ஒன்னு இல்ல ப்ரோ
ஆமா அதுதா நானு சொன்னே அவங் மாத்திர நானே அங்கல்லா போகணு மாத்த தெர்லியே
ப்ரோ
சொல்லு ப்ரோ
சேரி ப்ரோ பாக்றே ப்ரோ நானு சேரத்துக்கு
அ சேர்ரா அப்பறம் எங் எங்கதா
நேத்து ப்ரோ இங்கதா
அப்றோ எந்த காலேஜு இப்ப இது இது ஓகேவா இல்லன்னா வேற எதாச்சு காலேஜ்ஜூ போற மாரி ஐடியாவா ப்ரோ
இது ஒரு பக்கோ பாத்துக்கனு ப்ரோ அப்டியே இந்த எப்டி சொல்றது எஸ் ஆர் எம் அது மாரி பாத்துனுக்கிறே ப்ரோ காலேஜு
ஒ எஸ் ஆர் எம் ஒ அந்த மாரி காலேஜ்லா அதெல்லா இன்னு பெரிய காலேஜ் வச்சுக்கரோ
ஆமா ப்ரோ இப்போ பெரிய காலேஜ்ல பச்சா தா ப்ரோ நம்மள வேல்யூ அதிகமா இருக்கு பிளேஸ்மென்ட்லா அவுங்களே தராங்கள
அப்டிலா இல்ல ப்ரோ பெரிய காலேஜ்ல படிச்சாதா வேல்யூ அப்டில்லா இல்ல ப்ரோ நீ என்னா கத் கத்துக்கறன்றதுல தா புரோ இருக்கு
அது என்னமோ கட்டுதா ப்ரோ
அது என்னா பெரிய காலேஜ்ல படிச்சாலு நீ வந்து ஒழுங்கா கத்துக்கலன்னா எப்டி ப்ரோ வேல குடுக்குறவங்களு குடுப்பாங்க நீ சின்ன காலேஜ்ல படிச்சாலு நீ அந்த நாலேஜ் கெயின் பண்ட்டன்னா உனக்கு வேல ஆட்டோமேட்டிக்கா வரு ப்ரோ
சேரி ப்ரோ அப்றோ நீங்க எப்டி இப்போ வந்து இன்னொரு டிகிரி போட போறீங்ளா
இப்ப இன்னொரு டிகிரி போடலான் தா இருக்கே கரஸ்ல போடலாமா இல்ல வந்து காலேஜ் படிக்கிற மாரி போலாமா என்னன் தெரில கொஞ்ச கன்ஃபூசன தா இருக்கே இங்க வேற பர்ச வர வர வந்து கரஸ்ல போறதா இருக்காங்க நா போடுறதா இல்ல எப்டின்னா பன்றதுனே தெரில ப்ரோ ஒரே கன்ஃபுஷனா இருக்கு ப்ரோ
போட்ரு ப்ரோ நீ
அது போட்டலா ப்ரோ போட்டுட்டு நம்ம அது இப்ப நம்ம என்ன பண்ண போறோமோ அதுக்கு டிபெண்ட்டன்டா போடலா ப்ரோ அதுக்கே சம்பந்தமே இல்லாம போட்டு வேஸ்ட்டா எதுக்கு ப்ரோ போறது
ப்ரோ நானா குரூப்போடுலா காலேஜில என்னா டிபார்ட்மெண்ட்டு
இது ப்ரோ நீங்க ஃபயூச்சர்ல என்ன ஆக போறீங்களோ அதுக்கு ரிலேட்டடா தா ப்ரோ நீங்க எடுக்கணு நீங்க ஏனோ பண்ணணு நா சொல்றே இல்ல மத்தவங்க சொல்றாங்கன்ற கோர்ஸலா எடுக்காத உனக்கு எது ஓ ஓகேவோ இல்ல எது சம்பந்தமா போ போறீங்களோ பியூச்சர்ல என்ன பண்ண போறீங்களோ அது சம்பந்தமா எடு ப்ரோ அப்பதா ப்ரோ உன்னால வந்து இது பண்ண முடியு
சேரி ப்ரோ
ம் ஒகே ப்ரோ
அப்றமா வேற எதனா காலேஜ் பத்தி தெரியுமா ப்ரோ
எனக்கு தெரிஞ்சது அந்த ஒரு காலேஜ் ப்ரோ வேணா வந்து நா பசங்க கிட்டல்லா கேட்டு சொ சொல்றே ப்ரோ ஏன்னா நெறைய பேரு நெறைய காலேஜ்ல படிக்கிறானுங்க ம் அவுங்க கால் அவுங் காலேஜ்லா எப்டி இருக்கு அப்டின்றத பத்தி நா கேட்டு சொல்றே ப்ரோ ஓகேவா நீங்க இந்த காலேஜ் ஸ்பா ஆ நா சொல்றதுனால மட்டு இல்ல நீங்க வந்து விசாரிச்சு பாருங்க ப்ரோ அவங்க கிட்டல்லா எப்டி காலேஜ் வேற எதாச்சு உங்க தெரிஞ்சவங்க இருந்தா கேட்டு பாருங்க இல்ல காலேஜ் போய் பாருங்க காலேஜோட இதுல்லா புடிச்சிருந்தா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க
ஆஹ்
உம் மத்தபடி நீங்க போய் நேர்ல பாருங்க ப்ரோ அப்பதா தெரியு மத்தங்க சொல்றாங்கலா நீங்க வந்து இது பண்ணாதிங்க ப்ரோ ஓகேவா ப்ரோ
பிளேஸ்லா எப்டி ப்ரோ இருக்கு
ப்ரோ பிளேஸ்லா பக்காவா இருக்கு ப்ரோ சான்ஸே இல்ல ப்ரோ அந்தா மாரி இருக்கு ப்ரோ
அதா க்ளீனா இருக்கனு
ப்ரோ அதெல்லாம் வந்து க்ளீனா தா ப்ரோ எப்பவமே மெயின்டெய்ன் பண்ணுவாங்க மழ அப்பெல்லாம் கூட வந்து அந்த ட்ரைனேஜ் சிஸ் இது எல்லாம் வச்சு மழைல்லாம் சீக்கிரம் இது பண்ருவாங்க ப்ரோ தண்ணி காலேஜ்ல நிக்காது ப்ரோ
அத்தான் ப்ரோ வேணும் ஒரு காலேஜ் ஸ்டுடென்ட்னா எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தா தா நாலு பின்னே நம்முளு ர்தவாங்கள சொல்ற மாரியா இருக்கும்
சரி ப்ரோ தோ இரு ப்ரோ நா கால் பண்றேன்
சரி ப்ரோ